ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா
டப்பா வீட்டு்ல என்ன விசேஷம் கோலல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா தங் தங்கச்சில்லா
உங்களுக்கே தெரியலீங்களா உங்க வீட்டுல தான போட்டிருக்காங்க
மூடு வந்துச்சுன்னா போட்டு விட்டுருவாங்க
கோலம் ல போடுறாங்க போல நல்லா போடுறாங்க என்ன சாப்ட்டீங்க ஆமா ஆமா அரிசி மாவுலதா என்ன என்ன சாப்பி டீங்க
களி சட்னி சாப்ட்ட
அப்டிங்களா யார் செஞ்சாங்க நீங்க செஞ்சீங்களா இல்ல அம்மா செஞ்சாங்களா நீங்க செய்லீங்களா
சோ அங்க வீட்டுல எல்லா சாப்டாங்களா
ஆஹ் எல்லா சாப்பிட்டாங்க
உம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டு பாடம் யார் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு பாடோ தங்கச்சிங்களா அ ஒருத் தங்கச்சிங்க கோலம் போட்டுருக்கா போல இல்ல தங்கான் பண்ணிட்டு இருப்பாங்க போல நல்லா படிக்கிற பிள்ளைங்களோ அதா பஸ் உக்காந்து எழுதிட்டு இருக்கா உங்க தங்கச்சி செகண்ட் தங்கச்சி நீங்க எல்லா படிச்சு முடிச்சுட்டீங்களா
ஆஹ் இன்னு இல்ல இனிமேதா நானு
அஹ் அப்டிங்களா ம் வீட்ல எல்லாம் சா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க
ஆடிட்டு இருக்கா
ஆ வீட்டு படம் எல்லா பண்ணிடாங்களா சரிங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க
ஆஹ் சாப்டேன் நீங்க
ஆஹ்ஹ் நானு சாப் ட்ட எப்புடி போயட்டுருச்சு நா நானு வந்து களி செஞ்சேன் களின்னு முள்ளங்கி சட்னி செஞ்சேன் அப்றோ சாதோ அஹ் அப்புறோம் காலையில வச்ச பருப்பு குழம்பு இருந்துச்சுங்களா அதுக்கப்றோ தம்பி நானு சேர்ந்து இது பன்னியாறொ சுட்டோ
உம்
வாங்க சாப்பிடுவீங்க என்ன
பன்யாரம்
வாங்க வந்து சாப்பிட்டு போங்க உங்க ய
ஆஹ் எப்டி சேய் டே வட
அது ஒண்ணுல்லங்க தோசமாவுறுக்குல்லிங்ளா தோசமாவுல வெங்காயம் அ அதுக்கப்றோமா வெங்காயம் பச்ச மிளகா கருவேப்பில எல்லா போட்டு கடாயில கொஞ்சமா என்ன ஊத் தி தாளிக்கணு தாளிச்சிட்டு அத தாளிச்சத எடுத்துட்டு போயிட்டு மை மாவ் கொட் என்னா மாவுள உப்பு சோடவு கரெக்டா அளவோட கலந்துட்டு ஆ புட்டுசுட்ற கல்லு இருக்கு பாத்தீங்ளா அந்த புட்டு சுட்றகல்லுல எண்ணைய நல்லா தடவிட்டு நல்ல எண்ண ஊத்தனு நல்லா எண்ன ஊத்துனாதா நல்லா வரு அதனால நல்லா எண்ண ஊத் துட்டு புட்டு சுட்டா கரக்டா வந்துரு ஓ அதா இது பணியாரனு சொல்வாங்க உம் நீங்க செஞ் ருக்கீங்களா
நாளைக் ட்ரை பண்ட் ந்த
ஹஹ அப்டிங்க ட்ரை பண்ண நல்லாதா வந்திருக்கு வேனா வந்து சாப்ட்டுபோங்க என்ன பசங்க விளையாடிட் இருக்காங்ளா சத்தொ கேக்குது இங்க வரைக்கு நீங்க ஒங் ஒக்காட்ருக்கீங் நீங்க விளயாட்றிங்களா அப்ப கூட சேந்து விளயாட்றிங் கல்லா அவங் கூட சேந்துட்டு விளையாட்றீங்ளா பரவாயில்லிங்களே விளையாடுறன் சொ சொல்றீங்க சவுண்ட் அதிகமா கேக்குது இந்த பக்கோ
சோ கயா கயாங் கத்துக்றா
உள்ள நெறைய பசங்க இருக்காங்களா என்ன
அதனாலதா சவுண்ட் அதிகமா கேக்குது எல்லா விளையாட்ற பசங்க எல்லா சின்ன சின்ன புள்ளைங்களாதா இருக்காங்க எல்லா ஸ்கூல் போயிட்டுருக் க்காங்களா இல்ல சும்மாதா வீட்ல இருக்காங்ளா
ஸ்கூல் போற பசங்கதா
எல்லா ஒ ஒன்னாவதுலந்து இர்க்காங்ளா எல்லா ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது எல்லா இர்க்காங்க
ஆ
சரிங்க சரிங்க சவுண்ட் இல்ல காலயிலா ஓடிட்டாங்ளா வீட்டு பாடலா முடிச்சிட்டாங்ளா சரிங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க நீங்க நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானா ஜாப் தேடிட்ருக்க
படிச்சு முடிச்சிட்தா வே வேல பாத்துட் இருக்கு வேல தேடிட் இருக்கீங்ளா
ஆமாங்க
அப்டி என்ன படிச்சீங்க நர்சிங் படிச்சீங்களா இல்ல டிகிரி எதா படிச்சீங்களா
டிப்ளமோ
அப்டிங்களா சரிங்க அப்ப என்ன எல்லா மருத்துவமனையிலு வேல கண்டிப்பா கெடைக்கு ஆ போய் பாருங்க எல் எல்லா மருத்துவமனையிலு வேல கெடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா கெடைக்காமல ஒண்ணு இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஹலோ
ஹலோ
ஏய்
ஸ்டேஸ் ஹலோ
ஹலோ யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதா
ங்களா சரிங்க சாப்ட்டாங்களா வீட்ல எல்லாரு
ஆ எல்லா சாப்ட்டாங்க
உம் சத்தோ அதிகமா இருக்கு
என்
ம் சரி விடுங்க சின்ன பசங்க வேற என்ன இப்ப முடி விளாடிட் இருக்காங்க எ ரெஸ்யுமில்ல ரெடி பண்ணி குடுத்துருக்கீங்களா அ மறுத் துமனையில்லா என்ன சொல்லிருக்கன் மருத்து துவமனையிலெல்லா போயிட்டு ரெஸ்யும் ரெடி பண்ணி குடுத்துருக்கீங்களா வேலைக்கு போறேன்னு சொன்னீங் இல்லீங்களா
ஆ போய் கேட்டே
அப்றோ என்ன சொல்றாங்க
ப்பூபேவா எனக்கு மடிக் அப்றோ கூப்பறே சொன்னங்க ஓகே
ஆம்
பாய்
வேற எங்காச் போய் தேடி பாருங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உம் ஃபஸ்டு எடுத்த ஒன்னே சாலரி எவ்ளோனு கேளுங்க, டைமுக்கு எவ்ளோ, எவ்ளோ டைமுக்கு வரனு போனுனு கேட்டுக்கோங்க எல்லா கரெக்ட் டீடெய்ல் தெரிஞ்ச கப்பறமா அதுக்கப்பறமா கரெக்டா போங்க நீங்க போனும்னு கரெக்டா டீடெய்ல் எல்லாமே தெரிஞ்சிக்கணும் நம்பளுக்கு நம்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோனா நம்ப கண்டிப்பா என்னைனால ச்சு நமளுக்கு அது கரெக்டா இருக்குல்ல யூஸ்புல்லா இருக்குல்லிங்ளா பஸ் வரடைமுக்கு நம்ம எல்லா நான்னா கரெக்டா இருக்கு அதுக்கேத்த மாதிரி அதுனால நீ ல போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல எந்த டைமுக்கு விடுறாங்க எத்தன மணிக்கு விடுறாங்க அந்த மாரி கேட்டுக்கோங்கோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்லா போய் ஒர்க் பண்ணுங்க நல்லாதான் இருக்கும் சேலரி நல்லாதானே தருவாங்க நீங்கதா இங்க வொர்க் பண்ணி இருக்கீங்களா முன்னாடி எங்கயாச்சும் ஆ ட்ரைனிங் தான அப்டி என்ன அப்புறம் அப்புடிதான் ஹங் ஒன்னு இல்ல சரியா போயிடும் அப்டின்னா ட்ரைனிங்போயிருக்கீங்கள்ள உங்களுக்கு அப் பழகிடும் மத்தவங்க சொல்லித்தரணுன்ற அவசியம் இருக்கா அவங்கக்கே தெரியுல எப்டி பண்ணணு அப்டின்ட்டு
ஒன் இயர் போயிருக்க ட்ரைனிங்
அப்புறோ என்னங்க பழகிடு விடுங்க ஹ்ஹ்ம்.... ஹ.... தெரியாம இருந்தாதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு எல்லா சொல்லித் தர்ர மாரி இருக்கு அப்படிங்ளா ஏ எல்லா ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னாதான நடக்கு
இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ல சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல அங்கங்கே இன்ஜெக்ஷன் இருக்கு போட்டு அப்புறமா பேரேப் வேற ஹாஸ்பிட்டல்லன்னா நாங்க எழுதி த சாருங்க எழுதி தருவாங்க அவ்ங்க வாங்கிட்டு வரணு அத போடுணு
ஆஹ் அப்டிங்ளா அப்போ நீங்க வேல பண்ண ஹாஸ்பிட்டல்ல எப்டி இந்த ட்ரெய்னிங் பண்ணு அந்த பயிற்சி பண்ண ஹாஸ் ப்பிட்டல் நல்லாயிருஞ்சுங்ளா மருத்துவமன அந்த மருத்துவமன ஓகேங்ளா
அங்கே நல்லாருந்துச்சு
ஆஹ் அப்ப அங்கயே ஒர்க் பண்ணுங்க கேட்டுட்டு ஒர்க் பண்ணி பாருங்க வேல கிடச்சா பாருங்க அந்தே எடத்துல, உங்களுக்கு பழகுன எடந்தானே புது புது எடமா இருந்தா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அதே பழகுன எடம்னா கொஞ்சோ ஈஸி ஓகேதா இருக்கு நமக்கு. நம்மளுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு இல்லைங்ளா அதனால சொல்ல வந்த
அதுதா
உம் ஏன் தூக்கோ வருதுங்ளா உங்களுக்கு இவ்ளோ சீக்கிரமா தூங்கிடுவீங்ளா
மதியம் எப்பயும் மதியம் தூங்குவ நா
ஏ இன்னிக்கு தூங்குலீங்களா மதியோ நீங்க
கொஞ்சோ வேல இருந்து
அம்மு நீங்க வேலெல்லா செய்றீங்ளா பர்றப் பரவால்லியே எப்பவுமே மூத்த பசங்க வேல செய்ய மாட் ங்களா அதனாலதா கேட்டேன் எங்க வீட்லெல்லா எங்க அக்காங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இந்த பெரியக்கா எதுமே செய்ய மாட்டாங்க எங்க சின்னாக்கா வேனா செய்வாங்க அதனால சொன்ன நீங்க சின்னப்பு அதிகமா செய்ய மாட்டாங்க எதோ கொஞ்சமாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால சொல்ல வந்த பரவால்ல நீங்ளே நல்லா ஒர் வேலப் பண்றீங்க போல இருக்கு செஞ்ச் சிதான ஆவ்னும் வேற வழில்லன்றீங்ளா
எஸ் எல்லா ஸ்கூல் போறாங்க நா ஒருத்திதா
இல்லனா வேற வழியில்ல அப்ப நீங்கதான் செஞ்சாகணும் எத்தன மணிக் கெளம்புறாங்க ளா ஸ்கூல்க்கு
நைனு ஆஹ் ஒம்போது மணிக்கி கெளம்பி
ஆஹ் அப்புடிங்களா அதுக்குள்ள சாப் செஞ்சிட்றாங்களா வீட்ல அம்மா சீக் க்கரமா எழுந் சமெக்கணுல்ல அஞ்சு மணிக்கெல்லா எழுதா அவங்களுக்காக வாச்சும்
அப்புறோ நா எந்திர்ச்சி அவங்களுக் யாராவ்து ஜட போட்டு தலசீவி விட்டு அப்றோம் ஆஹ்ம் மூண் மூணு பேருக்கா ஒக்கார வச்சி சாப் பாடு குடுத்து ஊட்ட வெச்சி
றீங்களா ஊட்டி உடுறீங்களா ஆஹ் பரவால்லிங்களே நல்லது நல்ல வேலப் பண்றீங்க ஒரு ஒரு வீட்லெல்லா அக்காங்கள் நா எதுக் அப்டின் சண்டப் புடிப்பாங்க என்னெப்பா
சாப்டாம்லே போவாங்க பசி பசியன்ஸ்
ஆம்மா ம்மா சாப்டாம அனுப் பாதிங்க ஏதாச்சுங் கொஞ்சமா ஒரு கஞ்சாச்சிக் குடிச்சிட்டு பொய்னு காலேய் நேத்துல சாப்டாமல்லா எப்போமே அனுப்பவே கூடாது பஸசங்கள
அதனாலதான் சீக்கர்மா சாப்
அப்டிங்களா அப்டிங்களா செரிங்க சரிங்க அதேதான் எதுவுமே இல்லன்னா கூட ஒரு கஞ்சாச்சு குடிச்சிட்டு அனுப்பனும் ஏனப்ப ஸ்கூல் பிள்ளைங்க இல்லங்களா மைக்கம் போட்டு வீந்துட்டா அப்புறம் நமக்கு தான் ரிஸ்க் இருக்கு அதனால சின்ன வயசு ல இருந்து எல்லாமே நல்லபடியா சாப்ட்டா தான் டைமுக்கு சாப்ட்டாங்கன்னா எதுவும் ஒடம்புக்கு எதுவுமே ஆகாது
ஆஹ்
இப்பல்லன கூட நீங்க கூட எதனா ஒன்னு சொல்லி சே சாப்ட வச்சு அனுப்ப ப்பிடுங்க பசங்கள ஹும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
இப்ப சும்மாதான் இருக்கன்
அப்படிங்களா செடிிலான் நல்லா வளத்து வெச்சிருக்கீங்க போல இருக்கு யார் செடிலாம் வைக்கிறாங்க வீட்டுக்கிட்ட
அது எங்க தாத்தா
செடிங்களா கொய்யா பழம் செடிலான் வெச்சிருக்கங்களே அது யாரு வச் ச்சது கொய்யா மரம் கொய்கா மரோ பரவால்லயே நல்லா வந்துருக்குங்க மருதாணி செடி வச்சிருக்காங்க
அத்து தானா வளர்து
இல்லைங்க நல்லா பெருசா தாங்க வளர்ந்துருக்கு நல்லா இருக்கு பாக்கறதுக்கே அப்பனா போ ஒரு டைம் வந்தப்ப பாத்தனா அதனால சொல்ல வந்தே இந்த கெலங்கு செடில்லா வச்சிருந்தாங்களே அது
அது கெலங்கு வந்து சேர் நல்லா பிச்சிட்டாங்க இப்போ
ஆஹ் அப்டிங்களா ஆஹ் ஆஹ் சரிங்க ச சரிங்க
ம்
ம் ம் அய்யய்யோ சரிங்கமா
ஆஹ்
யாரு கட் பண்ணு